ஹலோ
இல்ல
என்ன பண்றீங்க ஆ கேக்குது
போ
எல்லா வேலைகளும் முடிஞ்சா கேக்குதா இப்பதான் எல்லா வேலையும் முடுச்சேன் சொல்றேன்
சுரக்கா செஞ்சுட்டியா
அது செய்யல
ஏன்
கரண்டு போயிடுச்சா
வா
அதனால செரி எப்ப வருமோ என்னமோ அப்புறம் அதுக்கு பொடி வேற அரைக்கணுல
ஆஹ் உஹ்
அப்புறம் என்ன செஞ்ச ஓ ஹலோ ஹலோ ஹலோ
ஆஹ் கேக்கு
உம் எங்க போயிட்ட
இல்ல இல்ல அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு அது கரண்ட் இல்லல்ல
உம் உம்
அதனால எப்ப வருமோ என்னமோ தெரியல எப்படி அது செய்யறதுன்னு சொல்லிட்டு பீட்ரூட் செஞ்சு
உம்
நீனு ஓகே ஓகே
இப்பதா சாப்பிட்டோ மூன்றரை ஆயிடுச்சு
அப்டியா
ம்
எங்க தண்ணி எங்க இருந்து எடுத்துட்டுவந்தீங்க
தண்ணி தண்ணி எங்க இருந்து எடுத்துட்டுவந்திங்க
தண்ணிக்கு கிழ வாங்கிட்டான் இப்பதான் போய்கிறாரு அவரு
அப்படியா
சமைக்கிறதுக்கு மட்டு அவங்கிட்ட கொஞ்ச வாங்கி சமைச்சுட்டே
ஆ ஆ
இப்பதான் போய்கிறரு புட்ச்சுனு வரதுக்கு நேத்தே ஞாபகம் படுத்தின கொஞ்ச அதுக்கப்புறம் நானும் பேசுரதுல பிஸியா இருந்துட்டோமா
ம்
சொல்லவே இல்ல
ஓகே ஓகே அப்புற பாப்பா என்ன பண்றா
அப்பா
தூங்கலையா
ம்
தூங்கலையா
தூங்கினு இருந்துச்சு நல்லாதா கரண்டு நின்னுச்சு எஞ்சுக்கிச்சு
ஓஹோ ஓகே ஓகே அப்புற இப்ப வேற பசங்க வந்துருவாங்க
உம் இப்ப வரலையா
இன்னு வரல வருவனுங்கு நால்ரைக்கு
நீதான் போய் கூப்பிட்டு வரணுமா அண்ண கூட்டுவரும
இல்ல இல்ல வேன்ல வருவாங்க
இண்டு ஒரே ஸ்கூல
ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல வேன்ல வருவாங்க பிரைவேட் வேன் தான் வச்சிருக்கோ
ம் ம்
எங்க வீட்டு வாசல்லயே வந்து உடுவாங்க அதனால கீழே அவங்களுக்கு மாமியார் இருக்காங்கல்ல அவங்க கூட்டுகு வாங்க
ம்
நம்ம போய் நிக்கல வேண்டியது அவசிய இல்ல
ஸ்கூல் வேன் இல்ல
ஸ்கூல் வேண் இருக்கு
ம்
ஆனா அவங்க வந்து காலையில எத்தனை மணிக்கு ஏழு ஏழு மணிக்குகெல்லா பிக்கப் வறாங்க ஏழ்ரைக்கு
ம்
இவங்க ரொம்ப சின்ன பசங்கள்ல அவனுங்க தூங்கி எழுந்திருக்கிறதே மணி ஏழு மணிக்குதா எழுந்திருப்பானுங்க
ம்
அப்புற கிளம்பணு சாப்பிடணு அதுக்கே டைம் ஆயிடு அதனால அந்த வேன் வேணா சொல்லிட்டோ பெரிய பசங்களா இருந்தா பரவாயில்ல ஆமா என் சின்ன பிள்ளைங்கல்லா இருக்கா அதனால போப்ப அத மட்டு இவுர் இட்டுட் போய் உட்டுருவாரு வர பாத்து வேன்ல வந்ருவாங்க அனா சாத்விக் இருக்கான்ல அவன் வந்து எல்கேஜி யூகேஜி போ பாத்துலா வந்து ப்ரைவேட் வேன்ல தா அனுப்புனு போவோ வருவா போவோ அவனே போவா வருவா
ம் ம் ம்
அப்ப வந்து ஏழே முக்காவுக்கோ எட்டு மணிக்கி வேன் வரு எட்டு மணிக் எட்டே கால்க்கு வேன் வரு
ம் இல்ல சின்ன பஸ்கந்தா கல்லே ஈத்துன் பேய்
ஆ அதுக்குள்ள கெலம்ப அதுங் கெலம்புவு முடியாது து எழுந்துரிக்க மாட்றாங் நம்பளாலே எழு ந்திரிக்க முல்ல காலைல
பண்ணி எந்துரிக் முல்ல அவுங் இன்னா பண்ணுவானுங் குட்டி பசங்க அதுதா நமுக்கு தனியா ஆள் இருக்குணு கரெட்டா அப்பதா இவ்னோங்குள் செட் ஆகு ஸ்கூல்லா இட்டுன் போவ இட்னு வர கர்ட்டா இருக்னு வேனு அதுமேரிலா வஷ்டோன் வச்சிக்ய கஷ்டமா இருக்கு
ம் ம் ம் அ னால்தா செரி போ பத்து
எங்க அக்காவே அப்ட்தா வேன் தா வச்சிசி அவுங் ஊர்லேந்து காலைல இவுரு மாமாவு சீக்கிரொ வேலிக்கி போவாறா பசங்ளு ஏழு மணிக்கிலா கெலமுமா அது பச அது பாப்பா ஏந்துரிக்வே ஏந்துருக்காத்மா சீகிரொ
உம்
பேசிக்கிட்டே ஒக்காந்திங்லே என்னாது
ஆ
அவுங் அப்பா இல்லாது டெய்லி லேட்டாவுது டைமு ஏந்து
புரியில
அப்பா இருந்தனா சீக்கிரமா ஏன்சி கெலமிடோ
ஓ
அ நா அவுங் அவுங்க அம்மாவ து என்ன இது பண்றத் பத்து இவுங்களு என்ன ஏமாத்திருவாங்க
ம் ம் ம கே ஓகே
நம்முகுட்ட எல்லா இருக்கு போது அப்தா பண்ணுவா பாப்பா ஸ்கூலு ஒம்போரைக்தா போவுங்க
ஒ
அங்க பல்லர்ச்சு அங்க ப அவுங்கோ வேற ல்லுடா வாங்க அப்பத்தா ஆடி அஸ்சு ஒம்போர மணிகி
அஹ் உம்
ம் இதுகி பக்கத்லே இருக் கூலு
இப்பயா இப்ப வந்து எத்னாவ் படிக்கிது
ஆ செகேண் ஸ்டேண்டடு செகேண்டோ தேடோ நெனக்கிறா ஆமாய் ஆம் இங்க இருக்குமோ செகேண் ஸண்டர் படிச்சிது இப்ப அங்க தேர் ஸ்டாண்டர் நெனக்கிற அப்ப
இன்னோர் தம்பி இருக்கான்ல அதுக்கு ரெண்டு பேர் தன்ன
ஆமா ஆமா
கேக்கல எனக்கு
பெருசுதா பாப்பா
ம் அது அதா தம்பி தம்பி ஒருத்தருக்கானான்னு கேக்குறே
ஆ தம்பி அவரு வந்து இப்ப பஸ்ட் ஸ்டாண்டர்டுனு நெனைக்கிறே அவரு
அப்டியா ஓகே ஓகே
ம் ம் ஓகே ஓகே அப்புற வேற எதுனா
வேற என்ன து ம்
வேற என்னா முன்னாடி ஒர்க் பண்ணலா அவங்க கிட்ட எல்லா பேசுறியான்னு கேக்குறே
இல்ல இல்ல யார்ட்ட பேசல
யாருட்டயு பேசுது இல்லயா ம் ம் வேற எங்கய வெளி எல்லா போகமாட்டீங்களா
எங்க போயிருந்தா இருந்தோ அப்ப வெள எல்லா போவ கூப்டுவாரு
ம் ம்
வந்து இது வந்தது வந்து எங்கேயுமே போறது இல்லையே
ஆமா
இநத தூக்கின்னு போவூனாலே யோசிக்க வேண்டியத இருக்கு
ம்
ம் அததா வீட்லயே இருக்கரது எங்கேயும் போறது இல்ல
அதனால வீட்லயே இருக்கீங்களா கஷ்டம்தா
ம் அதுக்கு
ஓஹோ வாய் அசக்கிறோலா நம்ம
என்ன
நம்ம வாயை அசைக்கிறது பாத்து
அத அதுகிட்ட பேசுறே நினைச்சினே அதுவு பேசுன்னு கடக்கது
பேசட்டும் பேசட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வீடு சூப்பரா இருக்கு
இல்ல
வந்துட்டாங்க வந்து வந்துட்டாங்கன்னா வீடு வந்து கல கட்டுன்ற பசங்க
அவங்க இருந்தாலே கலகட்டுந் தானே
ஆமா ஆமா அந்த அளவுக்கு சத்தமா இருக்கு
நொய் நொய் நொய் ன்னு அதனா நமக்கு போரடி ஏ இருந்தாலும் நொய் நொயி நொயினுங்க அடங்காதுங்க
ம்
இல்ல ந போர் அடிக்கும் நமக்கு
ஆமாம்மா அப்புற வந்துட்டு பேசுது எனக்கு கேட்கவே இல்ல கேட்கல
கேக்கலையா
ம் இப்பதா கேக்குது ம் இந்தவரே ம் வந்தன்னா கொஞ்ச நேர கூட ஒக்காரவே மாட்
ஆ
யாரு கிட்ட ஒரு நிமிஷோ
இதுல தா ஆச வந்துட்டாங்களா அது சொல்ற உனக்கு
ம் ம் அதா வந்து ஒக்கந்து ஹோம் ஒர்க் கூட எழுத மாட்டானுங்க உடனே விளையாட போயிடுவானங்
ஆமா ஆம் அவதானே எப்படா வீட்டுக்கு வருவ தான இருப்பாங்க
ஆமா வீட்டுக்கு வந்த உடனே ரே ஏத்தாப்லதானே இருக்கு ஆமா ஏதாப்புல இருக்கிறதுனால அவுங்க ஓடிட்டுவாங்க ஆமா அவுங்க அண்ணன் போனாருன்னு வச்சுக்கோயே பின்னாடே போயிடுவாரு ஆ
அப்புறதா அண்ணன் தம்பில
அவனுக்கு ஒண்ணுமே தரமாட்டா பெரிய பையனுக்கு சின்ன பைய ஆ ஆனா வச்சுக்கயோ கொஞ்ச நேரோ அண்ண இல்லன்னு வச்சுக்கோயே அண்ண எங்க அண்ண எங்க போனா
ம்
இல்ல நா மட்டு எப்டி தனியா இருக்கறதுனுவ ஆனா ஒரு பொருள் குடுக்க மாட்டா ஒரு தின்றதுக்கு குடுக்க மாட்டா எதுவுமே தரமாட்
அ அலோ
ஆனா அண்ணா ம அண்ணா மட்டு வீட்டுல இருக்கணு ஆ ஆ அதனால இவருக்கு வேற எல்லா பல்லு வுழுது தவிர மொளைக்க மாட்டீங்குது
அந்த இது நெல் இருக்குதுல்ல அத கீறிவுடு